ஹலோ ல்லாம் வந்து அ இருா ஓகே ரெண்டு டைம் கூப்பிடறீங்களா
ஆஹ் ஆஹ்
சேரி சேரி ஐபன் ஃபேமிலி ப்ரோ போ இல்ல இல்ல வே ஆ நெக்ஸ்ட் கால் வேணா பண்றேன்
ஆஹ் உங்களுக்கும் கவுண்ட் ஆட் ஆகணுமில்லே
ஆஹ் ஓகே ஓகே
ம்
சொல்லுங்க
நீங்கதான் சொல்லிட்டு இருந்தீங்க புலம்பிட்டு இருந்தீங்க ஏ சித்தி வீட்டுக்கு தப்பு சம்பவ போறீங்களா அப்போ
ஆமா அப்படித்தான் போலாம் பக்கத்துலதான் இருக்கு ஓடிலாம்னு இருக்கிறேன்
எப்படி இருந்தாலும் அவங்க அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க
ஆமா இப் சித்தி வரந்தன்னு சொல்லிருக்கா அங்க வரும்போன்ன நான் இங்க வந்துடலாம் இவ மூஞ்சி எல்லாம் பார்த்துட்டு இருக்கற இல்ல நல்லா ஓபனா சொல்வேன் இவ மூஞ்சிய பாத்துட்டு இருக்க நான் பாக்காமமயே இருப்பேன் ஏதோ போய் சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணாலும் கூடி பரவாயில்ல ஏதோ பாத்துக்கலாம் மறுபடியும் ஏதோ லவ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு கூடி பரவாயில்ல இந்த மாதிரி விஷயம் தனக்கே ஆவா என் தூத்துக்குடியில டெஸ்ட் பண்ணதெல்லாம் சொன்ன னே அவ்வளோதான்
ஏன் ரொம்ப அக்கோலா இருந்துச்சா
ஐயோ அதெல்லாம் ரொம்ப
அப்ப வேணா நமக்கு அந்த பொண்
அதாவேண்டா அதெல்லா வேண்டா எனக்கெல்லா எ ப்படிதானோ இது வேற எதோ பொண்ணா இருந்தாலு எப்படி பாக்க முடியு சொந்தக்காரி பொண்ணு
உம்
கொஞ்சோ ஒலப்பல் ஆகுது
கஷ்டோ இல்ல அட்லீஸ்ட் நானாச்சு இப்ப காலேஜ் முடிச்சுட்டு கம்முனு ஏ வேலைய பாத்துட்டு போயிருவ
ஆமா அதுக்கப்புறோ கூட நா மீட் பண்ண மாட்டேனு வெச்சு க்கோங்க ஆனா நீங்க அப்படி கெடையாதுல்ல
ஆமா வேற எதோ லவ்வா இருந்தாலுங் கூட மீட் பண்ண முடியாது
ஆமா எனக்கு இப்ப என்ன தோணுச்சுனா அட்லீஸ்ட் நா வந்துட்டு வேற யாரையாச்சு லவ் பண்ணிருந்தா கூட காலேஜ் ல அதுக்கு இதுக்கு சம்மந்தோ இருக்காது நான் டைவர்ட் ஆயிடுப்ப
கேர்ள் கேர்ள் போட்டோ தான் இருக்கு கேர்ள்ட தான் பேசுரான் பொண்ணுகிட்டயா பேசிட்டிருக்க ஏ ரொம்ப புரியுது ஆ
என்ன ஆராய்ச்சி நடக்குது போல பொண்ணு கிட்டய பேசுற பையன்கிட்டயா பேசுறனு
என்ன பண்றது ப்ச் அதெல்லா தெரியு தெரிஞ்சுக்கிட்டே பேசுவாளுங்க
ஆஹ்
இருக்கே பேச எவ
வீடு
ஆ
மலையாளம் தெரியுமா
ஆஹ் நா மலையாலந்தானே
அப்ப மலையாலத்தில் சம்சாரிக்கா
ஆஹ் ஆஹ் நிங்கள் மலையாளியா
ஆஹ் நா மலையாளியா
ஆ அதே பின்ன பரையு
சர்ப்பு தோட்ட மலையாளியானா
அல்ல எப்போதோட்ட மலையாளம் மிண்டான் தொடங்கி இன்னு
ஆஹ் ஆஹ ஆ ஓகே
எந்தோக்கே
உஹம் ஆஹ்
என்னாச்சு
ஒண்ணும் இல்ல
என்ன ஆச்சு உம் நொச்சு நொச்சுண்டே இருக்காங்ய்களோ பேக்ரௌண்ட்ல
றுக்குறாங்க நம்ம அப்டியே தமிழ்லயே இப்ப கொஞ்சம பேசுவோம் நார்மல் கால்ல முடி மலையாளம் பேசிக்கலாம் ஓவரா கடுப்பேத்தாதி அதுகுள்ளவா இதுக்குள்ளவா டென்ஷனா குறாளுங்க தலவலிக்குது வீட்டுக்கே கெளம்பி போயற்லாங்க செல்லோருமா இருந்தாலும் கூட நான் பத் உங்கூட போயிருப்பேன் இவ்ளவு தூரம் கூட்டிட்வந்து நம் ல அலைய வைக்கறாளுங்க
ஆஹ
அவ குடி குடினா இவ்வளல்லாம் பைய மாட்டேன்
அவங்க கூட சேந்து வெளியல்லாம் சுத்திர்கீங்ளா
ஓ அதலாம் பார் எல்லாரு கூட்டீட்டு போயி
போயி பிரேக்கப் ஆனதுதா மிச்சம்
உஹம் ஹலோ
ஆ ஹலோ
ஆஹ் டவரு கட் ஆகுது போல
ஹலோ ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது உள்ள கூட்டிட்டு வன்ட்டாளுங்க அங்க டவரூ கெடைக்க மாட்டங்குது
ஓ
இப்ப கேக்குதா
ஆ
ஹலோ
கேக்குது
ஆ ஓகே ஓகே
சொல்லுங்க
நல்லா பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கேக்குது
கூட்டத்துகிட்ட நின்னுட்டு இருக்கனால அப்டிதா
பேக்ரவ்ன்ட் வாய்ஸே கேக்க கூடாது ஃபஸ்ட் இத்ல பேசுறக்கு
ஆமா சொல்லிருக்காங்க நா என்ன பண்றது வீட்ல இருந்தாலு கூட மொட்ட மாடில போய் பேசலா
ம்
நல்ல வேல எங்க சித்தபா வர்ல அவரு வந்துருந்தார்னா கத்து கத்துனு கத்திருப்பாரு
பேசிருக்க மாட்டீங்க அப்டியே கட் பண்ட்டு போய்ருப்பீங்க
ஆ ஹ அதலா அவருக்கு தெரியு இந்த வேல பாத்துட்ருக்றேன்ல்லா அப்டி சைகைல சொன்னா புரிஞ்சுக்குவாரு
சேரி சேரி எவ்ளோ ஏன் பண்ணிருக்கீங்க இது வரைக்கூ
நாலா ஏர்ன்லா இதுவரைக்கி எதும் பண்ணது இல்ல
ஆ அ
ஸ்டாட்டே பண்றே பண்ணி நா என்ன ஆறு கால் தா பேசிருப்ப
சேம் பின்ஞ்ச்
ஆமா இப்போ நா இந்த லிஸ்ட்ல பாக்கு மோ ஃபுல்லா பொண்ணுங் பேரா இருக்குது சோ ஒவ்வொ தங் வீட்லில்லா எப்டி தோ ஒன்னு ஆ அதெல்லா ஒரு இதுதா அத்னால அல்ல ஒரு ரெண்டே ரெண்டு பையருந்தா அவுங்க கூட பேசிட்டு அப்டியே வுட்டுட்டே
ஓ செரி செரி இப்ப நா அவ நானே வந்துட்டு ஆமா இங்க என்ன நம்ம பேசனொன ஆறுகால்ஸ் மட்டு தா பேச முடியு
ஆமா ஆறுகால் தா பேச முடியு அதுகப்றோ பேச முடியாது
இப்ப எத்தன காலாச்சு
இப்போ நீங்க ரெண்டு கால் பண்ணிருக்கீங்க நா ஒரு கால் பண்ணிருக்கே நீங்க ரெண்டு மூணு பண்ணிட்டீங்க
மூணா
ஆமா ஃபர்ஸ்ட் ஒண்ணு பண்ணி கேக்கலனு ஒரு நிமிஷத்துல கட் பண்ணிங்களே
ஓ அதுவும் கணக்குல ஆட் ஆகுமா என்ன
ஆமா ஆமா அது ஆட் ஆகும் நானும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போ ஆட் ஆச்சு
ஓ சேரி சேரி அப்போ மூணு மூணு கால்ஸ் பண்ணிருக்கேன்னா இன்னும் நீங்க மூணு இன்னும் ரெண்டு இருக்கு உங்களுக்கு
ஆமா
ம் இந்த கால் ரொம்ப நேரம் எடுக்கற மாரி இருக்கு
இல்ல இல்ல எட்டு நிம்
ஆமா அது தா ஏதோ இழுக்கற மாரி ஒரு ஃபி
அதா
பீலு
ஆ தே சே தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபோர்த் ஃப்ளோரே வந்துட்டே
இன்னும் இன்னும் பத்து நிமிஷம் ஆகலையே
ஆமா இதுல ஸ்பீக்கரு போட முடியாது அப்டியே வச்சு வச்சு கையெலா வலிக்குது
ஸ்பீக்கர் போட முடியாதா ஏன் நா ப்ளூ டூத் வச்சி தா பேசிட்டு இருக்கே ஆ கரெக்ட் ஆனா ப்ளூடூத் து வச்சு பேசலாம்ல
ப்ளூடூத் எங்கிட்ட இல்லையே ஏர்பா்ட்ஸ் வேற வீட்லயே வச்சிட்டு வந்துட்ட அது இவளுங்க பண்ற அவசரத்துக்கு வெரி ஆகுது நமக்கு
அது சேரி நாளைக்கு எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க
நாளைக்கு என்னக்குங்க நாளைக்கு ஃபுல்லாவே ஃப்ரீயாதா இருப்பே
சேரி சேரி
நைட் எல்லா கால் பண்ண முடியாதா
வாய்ப்பே இல்ல நான் இப்ப யாரும் இல்லாத்தனால பேசிட்டு இருக்கே ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ